ஹலோ வணக்கம் தோழா ம் சாப்டாச்சா இரவு சாப்பாடு சாப்டாச்சா தோழா
இல்ல தோழர் இனிமே தான் சாப்புனோ ம் வொர்க்கு போயிட்டு வந்தன் தோழர் அதுதான் பசங்க கூட அப்டியே பசங்க கூட அப்டியே போயிட்டு கொஞ்ச ஸ்போ விளையாட்டு ஃபுட் பால் விளையாட்டு அததான் தோழா அப்டியே வந்தன் போனன் தோழறே நீங்கதா
இனிமேதான் சாப்புனோ தோழா இன்னோ இல்ல தோழா இனிமேதான் சாப்புனோ ம் இனிக்கு என்ன சாப்பாடு இல்ல தோழா நேத் நேத்தே சொன்னன்னே நான்ந்தா வெளிலல்லா இல்ல அப்டின்ட்டு சாப்பாடுல்லா வீட்ல தா தோழா இங்கயே சாப்டடே இல்ல தோழா எது வேணுமோ எது வேணுமோ அது வீ ட்லயே செஞ்சு தா சாப்டுவ தோழா
அதுதா தோழா அதுதா தோழி ஒடம்புக்கு ஆரோக்கியமே அதுதா
ஆ உண்மதா தோழா ஆ
த துரித உணவுங்க சாப்டாலே ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நோய் வந்து
கண்டிப்பா தோழா கண்டிப்பா எனக்கு சுத்தமா ஒத்துக்கவே ஒத்துக்காது தோழா
அந்த எண்ண கரெக்ட் தா தோழர் ஆமா ஒரு ஒருத்தர்க்கு ஒத்துக்காது
ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப நாளாயிடு ச்சு அப்டின்ட்டு கொஞ்சோ ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப் பிட்ட தோழா அவ்வளோ தா வாங்கி சாப்ட்டது முந்நூறுரூபா டாக் டருக்கு செலவு பண்ணது மூவா முப்பதாயிர ரூபா
அப்படிதா தோழி உங்க நெலமைய உங்க நெலமைகல நெனச்சி பாத்த
ரொம்ப ரொம்ப தோழா ரொம்ப எப்போ ஒரு நாள் ஆசப்பட் ட்டு வாங்கி சாப்ட்டு நானு பட்ட கஸ் ஸ்டங்கள் இருக்கு பாருங்க கொஞ்சமா நஞ்சமா அதுல முந்நூரூபா அவன் கையில குடுத்துட்டு முப்பதாயிரூபா எடுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட குடுத்துட்டு வந்த பாருங்க அது பெரிய விஷயம் இல்லையா
இந்த பெப்பரு அந்த மாரி இந்த எசன்சியல் இத எல்லாமே வாங்கின்னு போயிட்டு நீங்களே வீட்டுல செஞ் செஞ்சு சாப் ந்துகளாம் சிஸ்
கண்டிப்பா தோழா இல்லாமே இருக்கு தோழா ஏதோ ரொம்ப ஆசப்பட்டுட்ட நானு அன்னைக்கு வந்து ரொம் ப ஒரு ஃபங்க்ஷன் வேற போயிட்டு வந்தன்னா நைட்டு சமைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ரொம்ப ஒரு உடம்பெல்லா ஒரு மாதிரியா இருக் க்குப்பா இன்னை அப்ப கூட வீட்டுல சொன்னாங்க வேண்டாம் தேவயில்லை நீ ஏதாவது புளி கரைச்சியாவது சாப்பிடலாம் அப்படி போங்க நா போய் மட்டும் சாப்பிட்டு வந்தா வீட்டுல இந்த மத் மத்தவுங்களும் சாப்பிடணும்ன்ற அந்த நல்ல எண்ணத்துல வாங்க சொன்ன நானு அது எனக்கே வெனையா போய் முடிஞ்சிருச்சு
இன்னொரு வாட்டி நீங்க அந்த மாரி ஏதாவது ட்ரை பண்றத விட்டுஸ வீட்லயே செஞ்சு நீங்க
கண்டிப்பா தோழா அவ்வளவுதா என்ன வீட்ல இருதான் வெளியில இருந்து வாங்க சொன்ன தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க என்ன அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க என் மேல
அதெல்லாம் ஒன்னு அதெல்லாம் ஒன்னும் இல்ல தோழி எல்லாம் நன்மைக்கே
கண் ச்சி மன்னிச்சி இனிம அததா நினைச்சிட்டு இருக்கேன் போ எதுல வந்து நம்ம தலைக்கு வந்து தலைப்பாவோடு போச்சி அப்டின்ட்டு மனச நம்ம மனச நாமளே கொஞ்சம் தேத்திக்கிட்டு குடுத்துட்டு வர முடியாது இவர என்ன பண்ண முடியும் அவ்வளோதா இப்ப சாப்புட்றோம் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம சாப்பாடு விஷயத் துல பாத்தா நம்ம சாப்புட்ற எந்த ஒரு பொருளுமே இப்போ வந்து நமக்கு அதுல இருக்குற நன்மைகளே இல்லைன் நெனைக்கிற நானு
இப்போ வர்றது அவ்வளோ குவாலிட்டியா இருக்குறதில்ல
இல்ல இல்ல ஆமா உண்மதா தோழா
அதான் தோழர் ஏன்னா அந்த கால த்து உணவு வேற பாரம்பரியமே வேற மாதிரி இருந்துச்சு ஒரு இது வந்து அப்பெல்லாம் இந்த களி இந்த கேப்பங்கழி அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க தோழர் நிறைய இருக்குது
இப்ப கூட அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் தோழா பிள்ளைங்களுக்கு அதுங்கதான் சாப்பிட மாட்டாது அந்த ராகி வாங்கி அது ஜலிசி அதை பண்ணி வச்சிருக் கேன் நான் அந்த உளுத்தம் இந்த கருப்பு உளுந்து தெரியுமா
கேள்வி
அது ஆமா கருப் பு உளுந்தங்கிறது அவ்வளோ ஹெல்த்தி என்ன அந்த ஒர்க்கு வேலைக்கு போறாங்க பைக்கெலாம் ஓட்டிகிட்டு போறாங்க அ ஆம்பள பசங்க ஆமா ஆம்பளைங்க எவ்ளோல்லாம் உழைக்கிறாங்க வண்டியிலேயே சுத்தி அந்த பின் முதுகு தண்டுல எவ்வளோ வலி இருக்கும் அந்த வலிக்கெல்லாம் அந்த கருப் பு உளுந்துன்றது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பொருள் அது ஆமா
சட்னி இட்லி கூட சட்னி இது எல்லாமே அம்மிக்கல்ல அரைச்சு அந்த சாப்பிடுறதுங்கிறது
அந்த டேஸ்டே தனிதான் இப்ப அம்மிக்கல் வச்சாலே வீட் ல வாடகைக்கு வீடு விட மாட்டேன்டுறாங்க ப்ரோ அது தெரியுமா ப்ரோ அம்மிக்கல்ல வச் சா நம்ம அறச்சா அந்த வீட்ல வந்து வாடகைக்கே விட மாட் டேன்றாங்க எங்க சவுண்ட் வருது எங்க மாடி எங்க கீழே விழுந்துருமோ அது போட்டு நீங்க இந்த மாதிரி எஇடிக்கிறீங்க அம்மி க்கல் எல்லாம் இங்க யூஸ் பண்ணக் கூடாது அப்படின்ட்டு வரும்போதே அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டருங்க அதெல்லாம் எங்க முடியுது சொல்லுங்க
நீங்க சொல்றது அண்டர்லைன் பண்ணிக்கலாம் தோழர் கரெக்ட்டு தான் எங்க இப்ப அந்த மாறி சத்த போடக்கூடாது செவத்துல கிறு கூட பசங்க போற பசங்க இன்னா பண்றது
ஃப்ரீனஸ்ஸே இல்லயேத் தோழா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த விளையாடடற அந்த இதுவே இல்ல நாம நாம விளையாடுன அ நாம விளையாடுன மாறி நாம பொழுதுபோக்கு கழிச்ச மாதிரி இப்ப பிள்ளைங்ளால எங்க முடியிது தோழா
அவுங்க அதனாலதா தோழர் இந்த மாறி இணையதள சமூக வலைதளங்கள்ல
அதுல தா அந்த பிள்ளைங்க அடிட் ஆயிறாங்க அதுக்கு அடிமை ஆகுறாங்க வேற வழியில்ல அந்த பிள்ளைங்களுக்கு வெளியில வந்து விளையாடு்றது பே அந்த வாய்ப்பே நம்ம குடுக்கறது அந்த பிள்ளைங்களுக்கு வெளியில யாரையு நம்பி அனுப்ப முடியல தோழா மொதல்ல இப்ப நாமலா சின்ன வயசுல இருக்கும்போது அந்த சைக்கிள்ள எடுத்துட்டு அந்த தெருவுல அந்த மாறி சுத்துவோ ஸ்கூல இருந்து வரோமா பேக்க தூக்கி போட்டாச்சு ஸ்கூ அ போட்டுட்டு அந்த மாதிரி சுத்துவோ சைக்கிள்ள நம்ம வீட்ல நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லாம இருக்கு அந்த சைக்கிள் இருக்கு அதே ஆனா அந்த பிள்ளைங்கள நம்மளால வெளியில விட முடிதா யார நம்பி வி ட முடியோ அக்கம் பக்கத்த நம்பி கூட நம்ம விட முடில அந்த பிள்ளைங்கள பெண் பிள்ளைங்கள ஆமா உண்மைதா உண்மைதா அதனால அதனால நாம என்னா பண்னோ அந்த பிள்ளைங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சி அதுங்க என்னா பண்ணுங்க ஒண்ணு டி வி பாக்கனு படிப்பு முடிச்சது டி வி பாக்கனோ டி வி எப்பப்ப வந்து பிள்ளைங்க வந்து டி வி எப்ப பாப்ப பிள்ளைங்க வந்து டிவி ப் பக்க திரும்பி கூட பாக்கறதில்ல
ஆமாம் தோழர் அவுங்களுக்கு அவுங்களு ஒரு மாரி ஆயிடு தோழர் படிப்பு மேல அப்பறோ அவுங்ளால கான்சன்ட்ரேஷன்
உண்மதா அ இது இல்லன்னா கூட அவுங்ளால இருக்க முடியில தோழா அத நெனச்சு பாத்தீங்ளா ஒன் அவராது குடுக்க சொல்றாங்க நாங்க முடிச்சிட்டோ நாங்க இன்னா பண்றது எங்களுக்கு போர் அடிக்குது நாங்க அத பாத்துதா ஆகனோ அப்டின்ட்டு அதுக்கு அட்டிட்டே ஆயிறாங்க சாப்புடும் போது கூட அது இருந்தா தா சாப்பாடு
ஆமாம் தோழர் சின்ன கொழந்தைங்க கூட பொம்ம பொம்ம வச்சாதா பாக்குறாங்களே தோழர்
ஆமா அத வச்சு அந்த ஒன்ற வயசு கொழந்த கூட அந்த கார்டூன்ன வச்சு கா ட்னா தா அந்த சாப்பாடே சாப்பிடுது இல்லாட்டி சாப்ட மாட்டேங்கிது
அக்கா அக்கா பசங்க கூட அப்டிதா தோழர் இது மாரி மாரி கூட அப்டிதா இருக்குறாங்க தோழர்
இப்போ வர்ர பிள்ளைங்களே அப்டி தா இருக்காங்க இன்னாப் பண்றது இந்த மாரி மாறிப் போச்சு எல்லாமே
அந்த காலத்துலல்லா ஃபோன்னு ஃபோன்னுன்றதே ஒரு இல்ல தோழர் அதனால அது நம்ம அவளுக்கு
க்கு தெரிஞ்சே அந்த இந்த ஃபோன்ல தா தோழா நானே பேசியிருக்க அந்த நம்பர் சொலுத்துவாங்கள
இந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோ தோழர்
அதுதா அந்த காலிங்லா அந்த ந நம்பர் இப்டி இப்டி சுத்தி ஃபோன் பண்ணுவாங்களே ஆ அதுதா எ ஆ அதுதா எனக்கு தெரிஞ்சி அதுதா ஆ ஆமா ஆமா ஆமா அதுல பேசிருக்க நானு
சோ இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல தோழர் எல்லா பொறக்குற எல்லார்கை லயு இந்த லேப்டாப்ங்கிறது அவுங்க அடுத்த ஜி இதுலயு பொறக்குறாங்க அதுதா
ஆமா இன்னாப் பண்றது அந்த மாரி ஆயிடுச்சி இப்ப நாமல்லா பொறந்தது வீட்ல இப்ப நம்ம புள்ளைங்க பொறக்குறது ஏசி ரூம்ல அதுங்க உள்ள இருந்து வெளியில வரும்போதே அந்த ஏசி காத்துல தான வருதுங்க அது இல்லன்னா அதுங்ளால இருக்கவே முடியல நாம இருந்தா இருக்க முடியல அந்த ஏசி இல்லன்னா அந்த பிள்ளைங்ளால இருக்க முடியல ஃபேன் இல்ல ன்னா இருக்க முடியல நமக்குல்லா பேன் இன்னா கையில அந்த விசிறிய குடுத்துட்டு எல்லாறோ அந்த வெளியில அந்த தின்னன்னு சொல்லுவாங்க அங்க உக்காந்துட்டுருப்போ நம்மளா அப்பா அம்மாலா அத விசுறுவாங்க அவங்க அந்த விசுற அந்த விசிறியோட காத்து நம்ம மேல கொஞ்ச படு அதுதா நமக்கு தெரியு நாமள கூட விச வட மாட்டோ நமக்குன்னு விசற மாட்டாங்க அவங்க விசிக்கிருவாங்க அந்த விசும் போது அந்த காத்து நம்ம மேலப்படு அதுதா நமக்கு குளிந்த காத்து இப்பவா
இந்த ஜ ஆ சொல்லுங்க சார் தோ சொல்லுங்க தோழர்
இப்ப நீங்க ஏசி போடுறீங்களா என்னா பண்றிங்க வீட்ல கேக்குற ஒரே கேள்வி எடுத் த ஒனே ஒரே திரிவு வீட்டுக்கு வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்கு வரோ ஸ்கூல் போயிட்டு நாங்க நீங்க என்ன பண்றீங்க ஏ சிய போடாமன்னு கேக்குறாங்க பிள்ளைங்க
அதுதான்க்கா ஏன்னா இப்ப நெறைய இந்த ஜனத்தொக ஆனதுனால கூட தோழர் இந்த வண்டிங்க ஏர் பொல்யூஷன் இந்த மாதிரி ஆகுறதுனாலதான நம்மளுக்கு கெடைக்கிற கார் கூட
மாசு மாசு நம்ம காத்துல கூட மாசு சுத்தமான காத்தே இல்ல நமக்கு கெடைக்கறதே ரொம்போ
அதுதா தோழர் ஆ ஆனா அந்த காலத்து ஒரு இதுவே நிஜமாவே தனி ஒரு இதுதா தோழர் எ நான் நெனைச்ச அளவு அது மாதிரி
இப்ப டைம் ஆயிடுச்சா நேரோம் முடிஞ்சுடுச்சுடா இப்ப நீங்க கால் பண்ணிக்கிறே நா ஒரு கால் பண்றப்பா அடுத்த டாபிக் நம்ம இசய பத்தி பேசலா ஆமா அடுத் ஆ பேசலாம் என்ன கால் முடுஞ்சதும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க ஏன்னா எனக்கும் டைம் இன்னும் ரெண்டு ஒரு கால் தான் ரெண்டு கால் தான் இருக்கு அதுக்காக நாம்ம அடுத்தது இசைய பத்தி பேசலாம் முடிஞ்சதான் நீங்க எனக்கு கால் பண்ண பண்ணுங்க நான் உங்களுக்கு கால் பண்றே சரி தோழா இருங்க முதல்ல நம்ம நேரத்த த்த பாத்துக்கலாநா இன்னும் நேரோம் பாக்கல
சரிங்க தோழி
ஆமா சரியா நேரோ முடிய போகுதுன்னு நெனைக்கிறே நான்
இரவு சாப்பாடு என்ன தோழர்
நம்க்கு இன்னைக்கு சாப்பாடு தா தோழர்
சாப்பாடு கொதிக்குது போல
தக்காளிதொக்கு முட்ட ஆம்லெட்
ஆ ஆ ஓகே தோழர் நாளைக்குதான் இதாது
ஆமா தோழர் தோழர் இப்ப நேரோம் முடுஞ்சிடுச்சு நமக்கு ஆ நா உங்களுக்கு கால் பண்றே தோழி எடுங்க நீங்க நான் உங்களுக்கு பேசுறேன்
சரிங்க தோழர் ஒகே